ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ந நீப்பே கேட்குதுப்பா என்ன காலை வேலையல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா உக்காந்துருக்கீங்களா
ஆமா தோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணலான்னு எடுத்தன் சரி நீங்க கூப்டீங்களா சரி பேசிட்டு போலாம்
ஆ ஃப்ரெண்டஸுன்னுதா ஞாபகம் வருது இப்பெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னே இருக்கிறது எல்லாம் இல்லல்ல நமக்கு ஸ்கூல் டைம் படிக்கும்போது ஒரு கேங் இருக்கும் கேங் கேங்காக சுத்துவோம் காலேஜ் கேங் காலேஜ் கேங் ஒன்னு இருக்கு ஸ்கூல் கேங் ஒண்ணு இருக்கும் ஆனா இப்ப நம்ம வந்து ஸ்கூல்ல பசங்கள அழைக்கும் போது அந்த இப்ப பேரண்ட்ஸை பாத்தா ஒரு ஃப்ரெண்ட் மாறி பேசுறது அதோடு தான இப்ப நின்னுடுது மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் நம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறது ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப கொறஞ்சி போயிச்சுல்ல
ஆமா நீங்க சொல்ற மாரி இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னா நம்ம பசங்களோட அம்மாங்க தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கறது இருக்காங்க மத்தபடி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் கால் பண்றாங்களா என் ஸ்கூல்ஃப்ரெண்டு அ நா பிஃப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் சிக்ஸ்ட் டூ டுவல்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ல படிச்சேன் சிக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆனதுதான் இப்ப வரைக்குமே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அவ வந்து கூப்டுவா ஆனா கோச்சுக்க மாட்டா அவளுக்கு தெரியு நா ஏதோ வேலையில இருப்பேன் அதனால நா எடுக்கல நான் திருப்பி கூப்டுவேன் ஒரு வேல நான் கூப்டவே இல்லைனாலும் அவ ரெண்டு நாள் வெயிட் பண்ணி எனக்காக கூப்டுவாளே தவிர அவ என்கிட்ட கோச்சுக்கவே மாட்டா எனக்கு என்னென்ன எனக்கு நடந்ததோ என்னென்ன நான் பண்றனோ என்னென்ன நான் பண்ணுவனோம் எல்லாமே அவளுக்கு தான் தெரியும் அதே மாரி அவ என்னென்ன பண்றாலோ புடிக்கிறாளோ எல்லாமே எ கிட்ட சொல்லுவா அதான் ஏதோ ஒரு இதுல சொல்லுவாங்களே அ ஒரு ஹியூமன் டைரி மாதிரி அப்டின்னு அப்டின்னு அவள சொல்லலாம் எனக்கு அவதான் இப்ப இருக்கா
எனக்கு அப்டி யாரும் இப்ப நான் யாரையும் இது பண்ணலப்பா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூலோட போயிருச்சு காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் காலோடு போயிடுச்சு இப்போ இருக்கிற என்ன ஃரெண்ட்ஷிப்லாம் நாங்க என்ன பேசிப்போம் அந்த ஸ்கூல் பேரன்ட்ஸ் கிட்ட பேசுறது கொஞ்சம் நேரோம் கொஞ்சம் எடுத்து நேரோம்நின்னு கொஞ்சோம் மின்னாடியே பசங்க ஸ்கூலு அழைக்கிறது கொஞ்சம் மின்னாடியே பத்து நிமிஷம் மின்னாடியே போயிடுறது அப்போ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போகும் நமக்கு ஒரு ரிலாக்ஷன் மாரி கெடைக்கும் அப்பயும் நம்ம ஒண்ணும் பெருசா நம்மள பத்தி பேச போறது கெடையாது பசங்களுக்கு என்ன பண்றாங்க ஸ்கூல்ல என்ன பண்றாங்க அததான் பேச போறோம் நாட்டு நடப்பு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அதுதான் அதுவும் ரொம்ப ரேர் தான் பசங்களை பத்தி பேச றதா முக்கா வாசி இருக்கு அதுலேயு நா நமக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு ஃப்ரெண்டு் கூட வெளில போனுனாலு நடக்க மாட்டேங்குது நாங்கலா ஒரு பிலான் பண்ணுவோ வா இப்ப என்ன பண்றாங்கன்னா வாங்க நம்ம எல்லா சேந்து ஒரு நாள் வெளில போவோ பசங்கள ஸ்கூலுக்கு அம்சுட்டு என்ன எங்கள விட்டுட்டு நீங்க வெளில போறீங்களா நாங்க இல்லாம நீங்க எப்டி போவீங்க அதெல்லா போ கூடாது நாங்களு தா உ கூட வருவோ அப்புயு நமக்கு ஒரு பிரைவெசி இ இருக்கிறது இல்ல ஃப்ரெண்ஸ் கூட போலா ஜாலியா சுத்தலா அவுங்க கூட போய் ஒரு சாவு ஒரு ஷாப்பிங் போலா நம்ம அஞ்சு பேரு சேந்து தீபாளிக்கு டிரெஸ் எடுத்து போட்டுக்கலா அப்பிடிலா யோசிப்போ ஆன எதுவு நடக்கறது இல்ல
ஆமா அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே ஒரு முப்பத்தஞ்சு நாப்பது பேர் இருக்காங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலேஜ் ஃபிரெண்ட்ஸ்கு குரூப்பே கெடயாது அது இருக்கு எல்லா டிப்பார்ட்மெண்ட்டுக்கு சேத்து ஒரு குரூப்பா இருக்கு அது யூஸ் பண்றதே இல்ல யாருமே அ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இந்த சம்மர் வெ ஷனுக்கு வந்து பிளான் போடுவாங்க கெட் டு கெதர் பண்லா நம்ம போலா மீட் பண்ணலா எல்லா கொழந்தைய விட்டுட்டு வந்துருங்கன்னு எல்லா டைமு நானு ரெடியாவ போல போல அந்த கடைசி டைம்ல நம்பனால போகவே முடியாது அப் அப்பதா எதா ஒரு வேல வரு குழந்தைங்கல அவங்களால பாத்துக்க முடியாது அப் ப்டிம்பாங்க இல்ல இவங்க நா வரே அப்டிமாங்க அந்த மாதிரி நா இது வரைக்கு ஒரு மீட்டிங் கூட அவுங்களோட வருஷா வருசோ அவுங்குளு போறாங்க ஆனா இது வெரைக்கு ஒரு வாட்டி கூட நானு எ ஃப்ரெண்டோ போனதுல ஆனா ஆ அது இல்லாம எ ஃப்ரெண்டு் ஊருக்கு வந்தானா ஆ நா அவள போய் பாப் பெ அவ என்ன வந்து பாப்பா மாத்தி மாத்தி அப்டி அ வந்து ஒன் வீக் டென் டேஸ் அவ இரு பலா அந்த டென் டேசு மாத்தி மாத்தி பாத்துக்குவோ பேசிக்குவோ இந்த குரூப்பா போறது அந்த மாதிரிலா ரொம்ப ஒன்னுமே இல்ல நீங்க சொல்ற மாதிரி பசங்க தா நானு வரே நானு வரே அப்டிமாங்க
என் நம்ம வந்து முன்னுரிமை குடுக்குறது பசங்களுக்குன்னு ஆயிடுச்சு நம் நம்ம விருல்லாம அவுங்க இருக் இருக்க மாட்டேங்குறாங்க நம்ம ஒரு நாள் நீங்க பாத்துக்கோங்க நா போயிட்டு வரானஅதுக்கு ஹஸ்பண்டு சப்போர்ட் பண்றது இல்ல பசங்களு நாம் நம்ம இல்லாம இருக்கறதூ இல்ல ஆனாப்பா ஆனா ஆண்களுக்கு அப்புடி இல்லன்னு நெனைக்கிறபா அவுங்க அவுங்க ஃப்ரெண்ஷிப்பை கரெக்டா மெய்ன்டய்ன் பண்றாங்களோ ஆஃபீஸ் போறாங்க அவுங்கூடறங் போய் வெளில போறது அவுங்க கூட போய் ஜாலியா ஊர் சுத்துறது ஒரு கிரிக்கெட் இ வீக்கெண்ட் ஆச்சுன்னா கிரிக்கெட் போய் வெளாட்றது அப்புல்லா அவுங்க ஃப்ரெண்டஷிப்ப நல்ல கண்டினியூ
ஆமா நீங்க சொல்ற மாதிரி எ ஹஸ்பண்ட் வந்து நேட்டிவ் போனாலு அங்க ஒரு கேங் வச்சிருக்காரு சண்டே ஆனா காலைலியு ஈவினிங்கு வெளயாட்றதுக்கு இங்க இப்ப இருக்குற எடத்துல இங்கேயுமே ஒரு கேங் வச்சிருக்காரு ஒரு சிக்ஸ் செவன் மன்ஸ்சாதா நாங்க இங்க வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆகு து ஆனா இப்ப ஒரு சிக்ஸ் செவன் மன்ஸ்சா தா இங்க ஒரு கேங் புடிச்சிருக்காரு காலைலியு ஈவினிங்கு இங்க போய் விளையாட்றாரு ஆஃபீஸ்ல ஃபிரெண்ஸ்ஸோட வாம் இந்த மாதிரி ட்ரீட் அப்டின்னு சொல்லி வெளிய போய் சாப்புடுவாரு நெனைச்சா வெளியே போய்டுவாரு அவுரு போற எடத்துகெல்லா பசங்கள கூட்டிட்டு போனுங்கற அவசியமே கெடயாது அவுங்களு அப்டி கேட்க மாட்டாங்க எதோ ஒரு நாள் டாடி நாங்களு வரோ அப்டின்னு போவாங்க அப்பாடா அப்டின்னு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆனா நம்ம ஒரு கடைக்கு போனாலு சரி ரேஷன் போனாலு சரி ஒரு தயிர் வாங்க போனாலு சரி இவங்க ரெண்டு பேரு நம்ம கூட தா இருப்பாங்க
அது வேணா ஹண்ட்ரட் பசன்ட் உண்மைப்பா நீங்க சொல்ற மாரி நேட்யூனா நா ஊருக்கு போறதா இருந்தாலு எனக்கு ஏன்டப்பா போறோனு இருக்கற மாரி தா தோணு இன்னா இவுங்க போய் உக்காந்துப்பாங்க அங்க ஒரு நாலஞ்சு கிராங்க் இருக்கு அவங்க கூட போய் சுத்துறது நா அங்க கூட போய் சாப்ட்டுக்கற நா அவுங்களோட சஞ்சி செஞ்சி சாப்ட போறோ நீங்க சாப்ட்டுகோ தனியா ஏன்னா உள்வ தனியா இருக்கற மாரி இருக்கு இங்கேயு நைட்ட அ எனக் நா வீட்ல இருந்து வேல பாக்றன்னா ஒரு இப்ப அர மண் நேரம் போய் நா என் ப்ரெண்டு கூட பேசிட்டு வர அப்டின்ட்டு கெளம்பி போயிடுவாங்க ம் நம்பளால ஒரு அர மண் நேரம் வெள்ள நின்னு பேச முடியாது இங்க நமக்கு பின்னாடி கியூ கட்டி நிக்கு ஆயிரத்தெட்டு வேல ஐயோ நம்ப இத செய்னுமே இங்க பேசிட்டு இருந்தா அப்பதா இங்க மாவு அரச்சிட்ருப்போ அங்க பேசிட்டு இருந்த இல்ல இல்லங்க நா மாவு போட்ருக்க நா வர நாங்க நா போறேங்க அப்டின் சொல்லிட்டு ஓட தா நமக்கு டைமா இருக்கும் நம்மோ நம்ம ஃப்ரெண்டு் கூட ஒரு தனியா ஒரு பத்து நிமிஷம் கூட நா ஒரு டீ கூட குடிக்க முடியாது டீ பிஸ்கட் அவங்க நம்ம வீட்டுக்கு வர முடியாது நம்ம அவங்க வீட்டுக்கு போக முடியாது இருந்தாலும் நம்ம கூட ஒரு லக்கேஜ்ஜ தூக்கிட்டு போற மாரியே இருக்கும்
ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த நம்ம எங்க போனாலும் அந்த கங்காரு குட்டி இருக்குல்ல அது எப்டி அதோட குட் டிய தூக்கிட்டே போதோ எல்லா எடத்துக்கும் அந்த மாரிதா இந்த ரெண்டு கங்காரு குட்டிங்க நமக்கு எங்க போது அவங்க வந்து நம்மளோடதா இருப்பாங்க நா யோசிப்ப ஆ நெறைய யோசிப்ப ஏன் வந்து இப்போ அப்பா ஆஃபீஸ் போனா ஆஃபீஸ் கூப்ட்டு போ தேவல்ல அப்பா வெளிய போனா அப்பா கூட்டிட்டு போணுங்கற அவசியம் கெடயாது ஆனா அம்மா அப்டின் எடுத்துக்கிட்டா அம்மா எல்லா எடத்துக்கும் பசங்கள கூட்டிட்டு தா போணு அம்மா ஊருக்கு போனா பசங்க அம்மாவோட தா இருக்குணு அம்மா வெளிய போனா அம்மாவோட தா இருக்கணு அம்மா கடைக்கு போனாலும் அம்மாவோட தா இருக்கணு எப்படி இந்த ரூல் வந்துச்சு அது என்ன நம்ம மட்டும் வச்சிருக்கறது அப்டின்னு எனக்கு தோணி இருக்கு நெறைய வாட்டி
அது என்னமோ எடத்துல எக்ஸாம் நா ஒ ஒரி நம்ப ஒரு ஃபேமிலி ஃங்க்ஷன் நடக்குது நமக்கு அப்டின்னா கூட பையனுக்கு எக்ஸாம்னா நம் நம்ம வந்து நம் திங்க்கிங்லா இங்கே தா இருக்கணும் ஒரு ரெண் நாள் விட்டுட்டு போனா அம்மா நீ ஏன் உட்டுட் போன அதா எனக்கு மார்க் கொறஞ்சுச்சு நீ கேக் கூடாது நீ எனக் சொல்லி தர்லலா நீ கேக் க கூடாது அது ஏன் பா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு மட்டும் தா இருக்கு அவங்கள விட்டுட்டு நம்ம போய் ஒரு இத பண்ணவே முடியாதுப்பா என்ன சொன்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் கொழந்தைங்கன் ஆயிடுச்சுன்னா அதுங்க மட்டும்தா ஃப்ரெண்ட்ஸ்ல்லா செகண்ட் பிரிஃபரன்ஸ் தா முடிஞ்சா ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்லா அதுவும் ஒரு பத்து நிம்ஷோ இப்ப இப்ப நா பேசிட்டு இருக்கே இல்லையா அதுவும் உடமாட்டேங் அம்மா என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற வாங்க அப்டிங்கிற மாரி இதுதா இருக்கு நம்மளால ஒரு பத்து நிம்ஷோ தனியால்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதும் முடியாது வெள்ல போறதுக்கும் முடியாது ஒரு படம் பாக்கலாம் மூணு மணி நேரம்னாலும் அவுங்ளுயு கூட்டிட்டு போய்தா பாக்கணு அவுங்குள்க்கான சேவைகள செஞ்சுட்டு தா நம் பாக்கணு நம்ம தனியா அதுக்கெல்லா பண் இப்ப நடக்காத காரியோ நமக்கு
ஆமா நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க
அ இப்போ ஒரு நம்போ ஒரு ஃப்ரெண்டோட அ பேர்த்டே அ அவுங்க பேர்த்டே பார்ட்டி பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவுங்க பர்த்டே பார்ட்டிக்கும் நம்பளும் கூடதா போறோம் இப்ப என் ஃப்ரெண்டுக்கு இப்ப பர்த்டே வருது நா ஒரு காலையில போற அப்டின்னாலு நமக்கு பர்மிஷனும் கடைக்கறதில்ல நீ இதெல்லா அவசியமாப்பா நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க நீங்க என்ஜாய் பண்ண போறீங்ளா இல்லியே இந்த வீட்ல இவ்ளோ வேல இருக்கே நா இத கட்டணும் பேங்க்குக்கு போனும் இதெல்லா நீங்க பாக்கலாமே ஒ வீட்டுல ஆயிரோ வேல இருக்கு நீங்க போய் அது செய்யறது அவ்ளோ முக்கியமா இம்பாட்டென்டா செரி நம்ம அவளுக்கு ஒரு பர்டே நம்ம போய் அவளுக்கு விஷ் பண்ணுவோ அவங கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோ அப்படின்னா ல்லாம் முடியறதுல்ல ஆனா பசங்க ஃப்ரெண் அவுங்கதா நம்ம போணும் நம்ம கூ பின்னாடி ஏ பின்னாடி போணும் இல்லையா
ஆமா இப்போ எங்க வீட்ல பின்னாடி நலுங்கு வெக்கெ‌ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் இருந்துச்சு நலுங்கு வெக்க கூப் கூப்ட்டாங்க அந்த மாதிரினா இவுங்க ஸ்கூலுக்கு போன்னா லீவ் போட்டுக்குறேமா ஃபங்க்ஷன் போணுல்ல லீவ் போட்டுக்கிறேமா ஏய் ஸ்கூலுக்கு போடி இது ஒன்னு இல்லடி அப்டின்னா அப்போ வந்து அப்ப நீ மட்டு போய் சாப்ட்டு வருவியா அங்க அப்டின் கேக்றா
நீங்க சொல் இப்ப சொல் இங்க பக்கத்துல பக்கத்துல இருக்குற ஃப்ரெண்ட்ஸ் தா இப்பெல்லா நம்ம அரவணைய முடியு ஏ ஃப்ரெண்டோட பொண்ணு ரீசன்டா ஏஜ் அட்டன் பண்ணா அப்ப அவுங்க வந்து ஊர்ல இருக்குறவங்கள்லா உடனே வர முடியாது அப்ப இங்க அவங்களுக்கு கை குடுக்குறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் தா ஃப்ரண்ஸ் நாங்கல்லா போயி அந்த பொண்ணுக்கு தண்ணி ஊத்தி அஸ் ஜ அ இது மேக்கப் போட்டு ஒரு போட்டோ ஃபஸ்ட் செய்யறதுங்கறது இப்ப இங்க இருக்ற இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தா பண்றாங்க இல்லையா அதயு ஃப்ரெண்ஸால நம்ம இ நம்ம பழைய ஃப்ரண்ஸ நம்மால பாக்க முடியாது புது பிரண்ஸோட அரவணை ச்சு பண்ணிக்க வேண்டிதா இப்ப நெய்பர்ஸதா நம்ம ஃப்ரண்ஸா மாத்திக்கிறோ
ப்ரெண்ட்ஸ்ல ஏதுங்க நல்லவே கெட்டவே ஃப்ரெண்டுனாலே நல்லவே தாங்க அந்த மாதிரிதா
அ ப்ரெ ப்ரெ இப்ப நம்ம ஃப்ரெண்ட ஒரு ஒரு ஸ்டேஜ் பெண்களோட நட் ப்புங்கறது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மாறிக்கிட்டே இருக்குன்னு நா சொல்றே ஸ்கூல்னா ஸ்கூல் படிக்ற ஸ்டேஜ் வரைக்கு ஒரு ஃப்ரெண்டு காலேஜ்னா காலேஜ் முடிக்கிற வரைக்கு ஒரு ஃப்ரெண்டு அதுக்கப்றோ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிர் க்கமா அது வரைக்கு ஒரு கேங்கு கல்யாணோ ஆயிடுச்சா அதுக்கப்றோ ப பசங்களோட கேங் அந்த கேங்கோட பேரண்ட்ஸ் தா நம்மளோடைய ஃப்ரெண்டு் நம்மளுடைய இது மட்டு ஒரு நாலு நிலைகளா மாறிக்கிட்டே போயிருக்கு ஒரு வயசாயிடுச்சா அப்ப ஒரு கேங்க் வரு அ பெண்களுக்கு மட் ட்டு்தா நிலை நட்புக்கு நிலைகள் இருக்கு நம்மளுடைய பருவநிலைகள் மாரி நட்புக்கு நிலைகள் இருக்குன்னு நெனக்கிறே நானு
ஆமா நமக்கு வந்து இந்த செவுத்துக்குள்ளியே இருக்கமா அதனால நம்ம வந்து வெளிய அப்போல்லா யார்கிட்டயு பேசாம புடிக்காம அந்த மாதிரி இந்த டைம் எல்லா இருக்கு ஆனா வந்து இப்போ யாராய்யாவ்து பாத்தா பேசிட்டே இருக்கணுதா தோணுது ஏதாவ்து ஒண்ணு நம்ம ஷேர் பண்ணணு ஏதாவ்து ஒண்ணு நம்ம பேசணு நம்மளு கொஞ்சோ கிளியர் ஆவணு நம்மளு நாலு பேர பாக்கணு அப்டின்னு
ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாரி இப்ப நம்ம திங்க் என்ன நானு அதுதா நெனப்பே ஒரு பத்து நிமிஷோ முன்னாடியே போயிடுவே என்னெல்லா தோணுதோ அதெல்லா பேசுவோ அரட்ட அடிப்போ சிரிப்போ ஒரு பத்து நிமிஷோ எக்ஸ்ட்ரா நின்னு பேசுறத்னால நம்ம நம்ம பாரத்த எறக்கி வெக்கிறோ அவுங்க அவங்க பாரத்த எறக்கி வெக்கிறாங்க அவுங்களால முடியலையா நம்ப இங்கருந்து செஞ்சு குடுக்குறது அவுங்களுக்கு ஃபுட்டு செஞ்சு குடுக்குறது அவ்ங்கள போய் பாத்து அவுங்களுக்கு ஹெல்ப் பண்றது அததா அத இப்ப நம்ம பண்ண முடியும் ரைட்டா
ஆமா எனக்கு அந்த மாதிரி இங்க அ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்டின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் எ பொண்ண சேந்தப்போ ஆ ஸ்கூல் பக்கத்திலே இருக்கு நா ஏ குட்டி பையன தூக்கி இடுப்புல வச்சுட்டு இவ்ளையு கையில புடிச்சு ட்டு பேக் லஞ்ச் பேக் எல்லா புடிச்சிட்டு வேக வேகமா நடந்து போவே அதே மாதிரி பாத்தா இவங்களூ வந்துட்திருந்தாங்க சேம் கிளாஸ் அப்டியே இருந்தது ஆ அப்றோ ரெண்டு நாள் மூணு நாள் பாத்தோ நாலாவது நாள் பேஸ்னோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இப்ப என் பசங்க வந்து பிஃப்த் ஸ்டாண்டர்ட் போறாங்க இது வரைக்குமே எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆயிட்ருக்கு அது எப்படின்னா ஏதோ எதிர்ச்சியா வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூலுக்கு ஒரு நாங்க ட்ரை பண்ணு போது எங்க ரெண்டு பேர் பசங் ங்களுக்குமே ஒரே கிளாஸ் கெடச்சிருச்சு ஆக்சுலா நானு சின்ன வயசுல வண்டி ஓட்னதுதா அதுக்கப்றோ வண்டி ஓட்டவே இல்ல யா அவங்களுக்குமே வண்டியே ஓட்ட தெரியாது அப்போ அவங்க வந்து எ கூடதா வருவாங்க போவாங்க நா தா அவங்கள ரோட் கிராஸ் பண்றதுக்கு கூட நின்னு வெயிட் பண்ணிட்டு நாங்க மெதுவா போய் அப்படி அந்த இதுதா இப்ப அவ்ங்க நல்லா வண்டி ஓட்டுவாங்க அந்த மாதிரி அ அதுக்கப்றோ எ சின்ன பசங்க ரெண்டு பேருமே ஒரோ கிளாஸ் அவங்க ச்ச ரெண்டாவது பையனும் ஏ பையனூ ஒரே கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆ ஓக்கே
ம்
ஐய்யய்யோ